கம் தோழி மா
ஆ சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லார்க்கேன் தோழி நல்லா இருக்கே சமையல் எல்லா முடிந்து விட்டதா
ஆ சமையல் முடியலமா இன்னு சமையல் ஆரம்பிக்கல டிஃபன் தா பண்ணிருக்கே இட்லியு சாம்பாரு பண்ணிருக்கே
செரிங்க தோழி செரிங்க தோழி
ம் இட்லி சாம்பார் நீங்க எப்படி வெப்பீங்கம்மா
நாங்க சாம்பார் வந்து இது பருப்பு போட்டு அதுலேயே வெங்காயம் தக் தக்காளி உருளக்கழங்கு அதுலயே வேக போட்டுருவோம் தோழி குக்கர்லயே
சரிமா
பச்ச மொள பச்ச மொளகா கீந்து போட்டு வெங்காயம் திரும்பி வந்து வதக்குறதுக் கடுகு ஆ நார்மலா பச்ச மொளகா எல்லாத்தையு வதக்கிட்டு பொடி மட்டு இந்த இந்த சாம்பார் பொடி தான் தோழி நாங்க போடுவோ அரை த்து வைத்த எல்லா மொளகாத்தூல்லா அரச்சு வெச்சிருப்பாங்க தோழி சாம்பாருக்குன்னு அந்த சாம்பார மட்டுந்தா போ சாம்பாரு தூள்ளு அத மட்டுந்தா போட் வக்கான் தோழி வடகம் எல்லாம் வந்து தாளிக்க மாட்டோம் வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சு கொட்டி எறக்கிடுவோ தோழி சின்ன வெங்காயம் தா போடுவோம் பெரிய வெங்காயம் போட மாட்டோ தோழி வெறு உருளக்கெழங்கு மட்டு போட்டு பண்றது தோழி
ஆ‌ சரிமா அ நான் எப்டி வைப்பேன் அப்டின்னா
ம்
ஆ பருப்பு வந்து பைத்தம் பருப்பு சம அளவு எடுத்துப்பே பைத் த்தம் பருப்பு துவரம் பருப்பு சம அளவு எடுத்துப்பே எடுத்து எடுத்து அது கொஞ்ச நேரோ ஊற வச்சுட்டோம்னா சாம்பார் வந்து இட்லி சாம்பார் வந்து கொண்ட குலைவா இருக்கணு பருப்பு அதனால கொஞ்ச நேரோ ஊற வச்சுட்டோ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டாலே நல்ல குலைவா கடைக்கு அதனால கொஞ்ச நேரோ ஊற வச்சதுக் அப்புறம் அதுல மஞ்சத் தூளு பெருங்காயோ சின்ன வெங்காயம் தக்காளி பச்ச மொளகா எல்லாம் போட்டு குக்கர்ல ஒரு விசிலோ ரெண்டு விசில விட் விட்டதுக் அப்புறம் ஆ அது அடுப்பு ஆஃப்னதுக்குப்புறோ கொஞ்ச விசில் போனதுக்கு அப்புறோம் அத எடுத்து நல்லா குழச்சு விட்டுட்டு
உம்
கத்தரிக்கா கேரட்டு உருளக்கெழங்கு இதெல்லா வ முக்கி அதுல போட்டு அது நல்லா வேகற வரைக்கும் நல்லா மசிச்சி விட்றதுக்கு அப்புறம் ஆ கொஞ்சோண்டு புளி மட்டும் இட்லி சாம்பாருங்கிறதுனால ரொம்ப குறைவான அளவு தான் புளி சேக்கனும் அதனால புளி சேத்துட்டு உம் மேல கொதிக்க விட்டதுக்கு அப்றோம் நா வந்து சீரகோ கடுகு வெந்தயோ கருவேப்பில பட்ட மெளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சி கொட்டிடுவேன் இட்லி சாம்பார் பொறுத்த வரைக்கும் பச்சை மெளகா மட்டும்தா காரம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டு ஆ இறக்கிட்லா சாம்பார் பொடினா நா வந்து வீட் வீட்ல பண்ற சாம்பார் பொடிதாமா எப்டி பண்ணுவே அப்டின்னா பட்ட மெளகா மல்லி வரமல்லி ஆ சீரகம் பெருஞ்சீரகம்
உம்
கொஞ்சோண்டு அளவு மட்டும் மிளகு வச்சி வ வ வறுத்துட்டு அத மிக்சி ஜார்ல நல்லா பொடி மாறி அ அரச்சி வச்சிக்கிட்டோம்னா தாளிச்சுட்டதுக்கு அப்றோம் இறக்க போறதுக்கு முன்னாடி அப்டியே தூவிட்டு இறக்குனா நல்ல வாசமா இருக்கும்
நல்
அதோட கூடவே கொத்தமல்லி தலையும் சின்ன சின்னதா அரிஞ்சி கரு ம் சின்ன சின்னதா நறுக்கிட்டு அதுல போட்டாக்க நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வாசமா இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது க்கு ஒரு சின்ன அளவு மட்டும் வெல்லம் போட்டுக்குவாங்க வெள்ளம் ஸ்வீட் போட்டாக்க அது கொஞ்ச நல்லா டேஸ்ட் கெடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு விரும்புறவங்க போட்டுக்குவாங்க
போட்டுப்பாங்க ஆமா தோழி ஆமா தோழி
இட்லி சம்பார் வக்கிற
நீங்க சொன்னீங்களா தோழி அதே மாரிதா எங்க பெரிய கல்லாம் பண்ணுவாங்க ஆனா அம்மா வந்து இப்டி சிம்பிளாழ முடிச்சிருவாங்க இந்த தம்பிக்காக என் பையனுக்காக இப்டி சா போட்டவான் அவன் சாப்ட்ருவானு
ஆ சரி தோழி ஆ சரித்தோழி மதிய என்ன சமைக்கலானு இருக் க்கீங்க தோழி
மதியம் அவனுக்கு இந்த புதினா சாதம்னா ரொம்ப புடிக்கும் தோழி அ அந்த வெரைட்டி ரைஸ்ல புதினா ஆ புதினா இது பட்டை கிராம்புல்லாம் போட்டு புதினா பண்ணுவாங்கல்ல தோழி அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சரி அதுதா பண்லாம் அப்டின்னு இருக்கே தோழி
நீங்க எப்டி சமைப்பீங்கம்மா
அது வந்து புதினா அ பச்ச மெளகா அ இஞ்சி இஞ்சி அதுலயே போட்டு அரச்சிருவே தோழி மிக்சில போட்டு நல்லா அர அரச்சி எடுத்துக்கிட்டு வெறும் வெறும் ப பட்ட இலை அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு இந்த அரச்சு வச்சதையும் போட்டு நல்லா அந்த பச்ச வாடை போற வரைக்கும் வதக்கிட்டு அது அவனுக்கு சிம்பிளா தா தோழி பண்ணுவே ரொம்ப தூள்லா அதிகமாக போட்றது இல்ல பச்ச மொளகா போட்றத்னால நா மொளாத்தூள் கூட போட மாட்டா தனித்தூள் கூட போட மாட்டா அவனுக்கு டைரெக்ட்டாக அரிசில தண்ணி கொதிக்க விட் டூப்பு கல் போட்டுப்ப அதுக்கப்பறோ அரிசிய போட்டு இது பண்ணி எடுத்துருவ தோழி ரெண்டு விசில் போட்டு அதுக்கந்த அதுக்கு அந்த உருளக்கிழங்க வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி சும்மா கட் பண்ணி கொஞ்சோ ஒரு அர மணி நேரோ உப்பு கல்லும் மிளாத்தூளும் போட்டு ஃப்ரீஸரில் வச்சுட்டு திரும்பி எடுத்து எண்ணெயில போட்டு எடுத்து கொடுத்தா அத வச்சே சாப்டுருவா ப தோழி
ம் ம் சரி தோழி நானு ட்ரை பண்ணி பாக்றே நானு முயற்சி பண்ணி பாக்றே புதினா சாதோ எப்டி இருக்குங்கறத நானு முயற்சி பண்ணி பாக்றே புதினா வந்து ஆ உடம்புக்கு நறைய நல்லது ஆரோக்கியமான விஷ்யோ தா
ஆமா தோழி
அதனால கொழந்தைங்களுக்கு கொடுக்கலா நல்ல விஷ்யோ தா அது ஆ சரிமாம்
நீங்க எப்டி சொல்லி தீபாவளிக்கு எல்லா எப்டி பலகாரோ வீட்லயே பண்ணிடுவீங்களா இல்ல எப்டி தோழி இல்ல கடைல அப்டி சில பேர் கடையில வாங்குவாங்க சில பேர் முடிஞ்ச அளவுக்கு தானே பண்ணுவாங்க தீபாவளி பண்டிகைன்னா பலகாரல்லா இப்ப உள்ள ஸ்டேஜ்ல மின்னடில்லா வந்து எல்லாருமே வீட்லயேதா புல்லா பண்ணி நாங்க நீங்க எப்டி தோழி?
ஆமாமமா நா வீட்ல தா எதுவுமே நா பேக்கரி சைடே போக மாட்டேம்மா எனக் பேக்ரி இரு சைடுல போறது ஆரோக்கிய கேடுன்னு எனக் ஒரு அ எண்ணம் உண்டு அதனால நா எதுமே அதிகமா பேக்கரி சைடே போக மாட்ட
சரிங்க தோழி
தேவ அப்டின்னா கல்லப்பருப்பு வாங்கி வெயில்ல நல்லா காய வச்சதுக்கப்புறோ அரச்சி வச்சுப்ப அரச்சி வச்சுட்டு வீட்லதா மிச்சர் அ அந்த ஓல பக்கோடான்னு சொல்வோமே அது
ஆமா
அது இந்த நார்மல் பக்கோடா எல்லாமே நா அதுலதா ப்ரிப்பேர் பண்ணி குடுப்ப
சரிங்க தோழி
கூட வாங்கறது இல்ல ஏன்னா பிள்ளைங்களோட ஆரோக்கியோ மட்டுதா நம்பளுக்கு முக்கியோ அதனால அவங்க என்ன எண்ணெய்ல வேணாலு ப்ரிப்பேர் பண்ணலா அதனால அது நம்ளுக்கு பிடிக்கறதில்ல எனக் ஹோட்டல்ல சாப்பிடவே அவ்ளவா பிடிக்காது. நா தீபாவளிக்கெல்லா எல்லா பலகாரமுமே வீட்லதா பண்ணுவே எப்டின்னா என்னன்ன பண்ணுவ அப்டின்னா ஆ முறுக்கு அதுரசோ சோமாசா அ அந்த இஞ்சு கொத்துன்னு சொல்லுவாங்க அது
ம் ம் இஞ்சி கொத்துனா என்ன தோழி?
ஆ இஞ்ச கொத்து அப்டிங்கறது வந்து எப்டி பண்ணனு அப்டின்னா மை தா மாவு கால் கிலோ எடுத்தம்னா அ எரநூறு ஜீனி எடுக்கணு ஜீனிய வந்து மிக்சியில ஜீனி ஏலக்கா போட்டு மிக்சியில நல்லா பவுடர் பண்ணிட்டு அந்த மைதா மாவுல கலந்து அதுல டால்டா ஊத்தணு டால்டா நெய்யி நம்ம எது வேணாலு யூஸ் பண்ணிக்லா நெய் கொஞ்சோ அதிகமான அளவுல ஊத்தி தண்ணி குறைவான அளவுல மூத்தி நல்லா பெசஞ்சு சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சிக்கனு சப்பாத்தி மாவ விட கெட்டித்தனமா பெனஞ்சுக்கணு
ம் ம்
பெனஞ்சி கட் பண்ணிட்டு அத வ வந்து எண்ணெயில போட்டு எடுத்தம்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கு எ பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கு அதனால
அப்டிங்களா?
அ இஞ்சிக் ஒத்தடொங் கொடுப்ப
அதுக்கு பேரு இஞ்சி கொத்து
ஆமாமா அப்டி இஞ்சி குத்துன் சொல்வாங்க அதுக்கு பேரு வந்து இஞ்சி கொத்தூன் சொல்வாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க இந்த அந்த போலி தட்டுற பழக்கோ அதெல்லா உண்டா தோழி
ஆ கண்டிப்பாம்மா போலி செய்வ நா கண்டிப்பா எப்டினா ஆ மைதா மாவ கொஞ்சொ அ சப்பாத்தி மாவவிட கொஞ்சொ எலக்கமா பெனஞ்சி வெச்சுக்கணு அதுலயே உப்பு போட்டுக்கணு அ அதுலயே ஏலக்கா பொடி போட்டுக்கணு ப பெனஞ்சி வெச்சுட்டு அப்புறொ வந்து கள்ள பருப்ப வேக வச்சு சுளியம் பண்ணுவோம்ல அதே மாரிதா சுளியத்த பாத்தீங்கன்னா எண்ணெய்யில போட்டு எடுப்போ அ இது வந்து அப்படில்ல இது வந்து தோசை கல்லுல போட்டு பிராட்டி எடுக்கிறது ஆ ஆமா அ நீ வந்து கொஞ்ச ஊற வச்சுட்டு அவிச்சாக்கா சீக்கிரமா சொல்லுங்கம்மா
அத வந்து கையால தானே போலியா தட்டுவீங்க போ போலியா அந்த மாவுல மைதா மாவு உள்ளார பூர்ணத்
பூரணத்த வச்சு கையால தட்டி தோசை கல்ல போட்டு பெரட்டி எடுத்துருவ தோழி அது மாரிதா தோழி ஆ போலி செய்றது
எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்ட அது மட்டு கொஞ்சோ இதா இருக்கு கோதும மாவுல வருது இந்த மைதா மாவுல தட் பாத்த அது என்னமோ பிசிறி பிசிறி போயிடுது எனக்கு அப்டியே
நல்ல விஷயந்தாம்மா மைதா சேர்க்கறத விட கோதுமைல செஞ்சி குடுங்க நல்ல விஷயந்தா ஆமா நீங்க புராணோ எப்டி செய்வீங்க தோழி
பூரணோ வந்து அதா நீங்க சொல்ற மாரி கள்ளப்பருப்ப வேக போற்றுவே தோழி வேகப்போட்டு அவிச் ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்கா துருவி ஒரு சைடு வச்சு சுக்கிறது அப்புற வெள்ளோ காச்சி வச்சுக்கிட்டு ஆ கொஞ்சமா ஏலக்கா தூளு அத எல்லாத்தையு போட் டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுதா தோழி பூரனோ அத மொத நாளே செஞ்சு வச்சிருவாங்க அம்மா ம் அதுக்கப்பற மறுநாள் மறுநாள்ல இருந்து போலி தட்டுவாங்க தோழி இங்க பால் போலி பால் போலிதா தோழி போடுவாங்க மெயினா அது கொஞ்சோ ஈசி சியு வேறன்னு சொல்லிட்டு அதுவு மைதாலதா பண்ணுவாங்க பால் போலி அது எப்டின்னா மொத நாளே ஆ மொத நாள மொத நாள் காலையிலயே இப்போ போலிய வந்து அ அந்த மாரி மைதா மாவுல செஞ்சு உங்களுக்கு வந்து மைதாமாவு அது வந்து கொஞ்சோ கெட்டியாவே தா பண்ணுவாங்க தோழி நெலா நெலனு பண்ண மாட்டாங்க பால் போலிக்கு மாரி அத வந்து நம்ம உருட் ருடுறோம்ல சப்பாத்தி கட்டா அதலயே தா உருட்டி கொஞ்சோ நைஸா போட்டு வச்சுருவாங்க திரும்பி சாயந்திரமா பாத்தீங்கன்னா அதுல பால அழகா தோசை மாரி சி கு குட்டிக்குட்டி தோசைய இருக்கும்ல தோழி அந்த மாரி போட்டு வச்சுருவாங்க போட்டுட்டு அதுக்கப்றோமா வந்து பாலு சீனி ஏலக்கா எல்லாம் போட்டு இது பண்ணி அதுல எடுத்து ஊத்திடுவாங்க தோழி ஒரு தாம்பாலத்துல வரிசையா அடுக்கி வச்சு ரவுண்டா அதுல பால ஃபுல்லா ஊத்திட்டா ஊறிட்டு ஊறிட்ருக்கும் க்கும் தோழி மறுநாள் காலையில அத சாப்ட்டா ரொம்ப நல்லாருக்கு அது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாரு க்கு தோழி காலைல டிஃபனுக்கு அது கொஞ்சோ ஒரு ரெண்டு ரெண்டு இல்ல ஒன்னு வச்சு வரவுங்களுக்கு வச்சுட்டா அதுக்கப் போ இட்லி சாம்பார் அதெல்லா வைப்போ தோழி நாங்க
அப்படியாமா நானும் முயற்சி பண்ணி பாக்குறமா உங்ககிட்ட பேசுனதுல நெறைய நல்ல விஷயம் எல்லா தெரிஞ்சுகிட்டமா அ நம்ம மீண்டும் பேசுவோமா
தோழி நன்றி தோழி
நன்றி தோழி திரும்ப கால் திரும்ப பேசுவோ நம்ப
ஆ சரிங்க தோழி